ஹலோ வணக்கம் தோழி
வணக்கமுங்க
என்னா பண்றீங்கோ
நானா இப்பதா மோர் குடி வச்சுட்டு வந்தங்க
பரவாயில்லைங்கோ மோர் எல்லா வீட்லயே செஞ்சுதா வாங்கிட்டு வந்ததாங்க
பேக்கெட்டு தயிரு வாங்கி அத மிக்ஸிலப் போட்டு அடிச்சு உப்பு போட்டு அதுல தண்ணி கலந்து குடிச்சுட்டங்க
நீங்க மசாலா மோரல்லா செய்ய மாட்டீங்கலாமா
இல்லைங்க அத அந்த அளவுக்கு புடிக்கதுல்ல இதுலயே இவரு சாதம் போட்டு கரக ஓஹோ குடிப்பே பட் இவங்களுக்கு பிடிக்கதலன்றந்தால ந செய்லுங்க
ஆஹ்
நா வந்துட்டு இது பிடிக்கிறதுல அது
உம் இஞ்சி சீரக இதெல்லாப் போட்டு அரைச்சிட்டு செய்யதானுங்க தோழி மோரு மசாலா மோரு வந்து
இல்லலைங்க வெறு இஞ்சி மட்டுந்தாங்க அரைக்கணு முடிஞ்சா பச்ச மொளகாயா அரைச்சு கலந்துருங்க அவ்வளவுதாங்க
இல்ல சிலர் வந்து இதுவு ஆட் பண்றாங்க சீருக்கு
என்னதுங்க அது தாளிக் தாளிக்கும் போதுங்க
ஆஹ
கொஞ்சொ கடுகு ரெண்டு சீரகம் போட்டுட்டு பச்ச மொளகா போட்டு தாள்ச்சிடுங்க காரொ நறைய வேண்டான்னா பச்ச மொளகாவ தாளிச்சிடுங்க இஞ்சிய அரச்சி அதுலப் போட்ருங்க இல்ல நசுக்கி போட்ருங்க
நசிக்கி தாங்க போட்றோ அதுதா கேட் ட ஒவ்வொருத்தரு ஒரு ஒரு மெத் தேர்ல செய்யறாங்க நான் வந்து தயிரே சாப்பிட மாட்டேங்கோ என்னவோ தெரியல சின்ன வயசு இல இருந்து வந்து அம்மா வந்து பாலு தயிர் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கோ எண்ணய வந்து என்ன பண்ணிட்டோங்க நெய் நெய் இதெல்லாம் அப்படியே அந்த வாசம் வராத மாதிரி எனக்கும் அப்படியே பழகிட்டாங்க நெய்யி தயிரு பாலு இதெல்லாம் சாப்பிடாது மாதிரி ஆனா நானே ஓரளவுக்கு வந்து டீ காபி எல்லாம் பழகிட்டேன் இப்ப வரைக்கும் கூட பால் குடி குடிக்க மாட்டேன் ஆனா வந்து டீ காபி இதெல்லாம் புடி ஹலோ தயிரும் அது பழக்கமே இல்ல சார் சுத்தமா நெய்யி தயிரு இப்ப வரைக்கும் சாப்பிட மாட்டேங்க இப்ப இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்ல தெரியாம ஆட் ஆயிருந்தா வெளியே எங்கேயாச்சும் யாராச்சும் ஃப்ரெண்ட் வீட்டுலயும் எங்கன்னா போட்டுட்டு இருந்தா சாப்பிட்டுறேன்
அ
வந்து இந்த ஸ்வீட்ல அதுலல்லா ஆட் பண்ணா ரொம்ப கண்டுபுடுச்சிருவ நெய் ஸ்மெல் எனுக் தெரிஞ்சிரு பொங்கலு இந்து கேசுரி இதுலெல்லா போடுவாங்க பாருங்க உப்மா இதுலெல்லா நெய் போட்டா ஓரளவு அது ரொம்போ வாசன வந்துட்டா சாப்ட மாட்டாங்க நெய் ஸ்மெல்லு தெரிஞ்சுவ எ ஆனா ஆசையா இருக்கு அது வா ஆன ஆனா அது என்னவோ தெரியல ஒத்துக்க மாட்டேங்குது எனக்கு அதனாலயே ஏ ஆமா அது கொமட்டது எனக்கு சாப்ட்ட ஒனே லைட்டா இருந்தா தெரியுறது இல்ல அதுவே நெறைய இருக்குன்னு போம்போது வந்து எனக்கு புடிக்க மாட்டேங்து அப்டி குமட்டல் மாரி வந்துருது அது ஒருவேள அம்மா பழகாததுனாலயே என்னன் தெரிலிங்க
இல்லைங்க ஒரு சிலருக்கு அது வாசன கொமட்டுதுன்தா சொல்றாங்க ஏனா என் பையனு அதேதா சொன்னா நா ஊட்டி பழகுனே அதாவது பொறந்த கொழந்தைலயே எங்க வீட்டுக்காருக்கு அந்த வாசன புடிக் காது பொங்கல்ல நெ நெய் போடாதனு சொல்லுவாங்க ஆனாலு நா போட்டு போட்டு குடுத்து அவருக்கு பழகிட்ட அதே மாதிரி பையனுக்கு கொழந்தைலயே நம்ப பழகுணுன் சொல்லிட்டு அந்த கை கொழந்தையா இருக் கும் போது பருப்பு சாதோ நெய் போடுவாங்க இல்லியா அப்போ நா வெறும் பருப்பு சாதோ போட்டு ஊட்டி பாத்தா நல்லா சாப்புடுவாங்க கூட நெய் போட்டுட்டேனாலே அப்டியே வாந்தி எடுத்துருவாங்க
அதே தாங்க தோழி எங்க பைய ம் எங்க பையின் கூட எந்த சைட்டு எல்லா வந்து செரின்ட்டு ஒரு பவுட்டுரு அரைச்சி பசங்குளுக்கு வந்து குடுப்பாங்கு ஒன்டற வயிஸ் வெரிக்கோ அது சத்து உள்ளதா பவுட்டுரு அ தே எதேதோ போட்டு அட் பண்ணி அதெல்லா போட்டு அரைச்சு வெச்சுப்போ அதுல நெய் ஊத்து கொஞ்சோ போட்டு பாதாம் முந்திரி பிஸ்தா உப்பு இதெல்லா போட்டு தண்ணீல கலந்துட்டு த அடுப்புல வெச்சு நல்லா கொதிக்கி அந்த கொடிச் கொதிச்சு அந்த ஸ்டிர் ஆவோல தெரியுமா அந்த பதத்துக்கு வந்தப்ரோ அத எத்து வெளில வெச்சுட்டு அ அத வந்து ஆருணதது அதுக்கு அப்றோ கொஞ்சோ கொஞ்சோமா ஊட்டி உடுவோ கிட்டத்தட்ட ரெண்டு வயசு வரைக்கு அது குடுப்போ ஏன்னா தாய்ப்பால் வந்து போதாது இல்லையா பசங்களுக்கு சில பேருக்கு பத்து பத்தாம போவு அதனால வந்து இப்டி கொடுப்போ நாங்க ஃபுட்டா இதுவு ஹெல்தியா இருக்குட்டுன்னு
அது சத்துமாவுங்க அது பேரு
அப்டியாங்க அது பேரு தெரிலீங்க எனக்கு அது வந்து நல்லா சாப்டுட்டு இருந்தாங்க ஓ என் பையன் அதுல தெரியல நெய் எல்லா வந்து குடுத்துப்பாங்கோ கம்பல் பண்ணி எப்படியு குடுத்து உட்டுருவோ அதுக்கு அப்புறமா கொஞ்சோ பெரிய ஆமாபா சேரின்ட்டு எதுல ச்ச நெய்ய ஆட் பண்ணாவே அ இதே மாரி இப்ப நீங்க சொல்றீங்களோ உங்க பையன் கொமட்டுற மாரி வருது அப்டின்ட்டு அந்த ஃபுட்டே சாப்ட மாட்டேன்றான் நெய் ஆட் பண்ணா கரெக்டா கண்டுபிடிச்சர்றா ஒருவேளை என்னைய மாரியே அப்டியே அவன் வரானா என்னான்னு தெரியல ஆனா இப்ப வெரைக்கு அவனுக்கு கூட அந்த நெய் ஒத்துக்க மாட்டங் ட்டென்னமா எதலாச்சு சேத்தா கூட வேணா எனக்கு நெய் போட்டுருக்கு அந்த வாசன வருது வேண்டா அதாச்சு லைட்டா இப்ப பிரியாணி எல்லா அந்த லைட் கிட்ட இருக்கு போகு போதெல்லா தெரிய மாட்டேங்குதுமா ஆங் இப்ப வேற அதே நா சொன்ன மாரி இந்த சு ஸ்வீட் பொங்கலு கார பொங்கலு ம் உப்புமா இதுல எல்லா அதிகமா தெரிஞ்சா க்க வேணான்னிடுவாங்கோ சாப்புடவே மாட்டாங்கோ அதுல எல்லா எடுத்து காட்டவும்ல நெய்
ஆமா உப்புமால எல்லா நெய் போடுவீங்களா
இல்லைங்கோ சிலுப்பாங்கோ இப்போ நா சொல்லிட்டு இருக்கே கேக்குதுங்களா கேக்குதுங்க ஆமா சில்லரை போடுவாங்கல்ல அ அதுக்காக சொல்லிட்டு இருக்கே நானு அதுல்லா நல்லா தெரியு நெய் போட்டா அப்டின்றதுக்காக சொல்றே நறைய பேர் உப்புமால எல்லா போடுவாங்கோ நல்லா நெய் போட்டு சாப்புடுவாங்கோ நீங்க போட மாட்டீங்களா
உப்மால போட மாட்டாங்க
ஆங் ஆனா உங்களுக்கு புடிக்குமா நெய்யி
நெய் ரொம்ப புடிக்கும்ங்க
ஆங் நீங்க நெய்ல செய்யக்கூடிய டிஷ் என்ன செய்விங்க ம்
நாங்க நெய்ல டிஷ்னு இல்ல அதாவது நான் சாம்பார் சாதம் எது இருந்தாலும் சாப்டுவேன் பருப்பு சாதத்துக்கு அதாவது பருப்பு பொடி இருக்லயா அல் பருப்பு பொடின்னு கொடுப்பாங்க தெரியுங்களா உங்களுக்கு ஹோட்டல்ல எல்லாம் அந்த பொடில நல்லா நெய்ய ஊ ஊத்தி
சூடு ச ஆ
விப்படுவங்க சுூடுசாதத்துல அதே மாதிரி வீட்லயங்க பருப்பு பொடி வச்சிட்டு அதே மாதிரி பண்ணுவேன் கீரைக்குழம்புல போட்டு சாப்டுவோம்
உங்களுக்கு இப்ப கு குழம்பே இல்லைன்னா கூட வெல்ல சாதம் வச்சு அந்த பவுடரை தூவி நெய் ஊத்தி சாப்பிட்டுருவீங்களா
ஆமாங்க
எதுவுமே குழம்பு இல்லைனா கூடோ
ஆ இல்லைன்னா கூட சாப்டுவங்க ரெண்டு பூண்டு தட்டி போடுவங்க அந்த வாசனை இருந்தாதாங்க புடிக்கும் மொளகா தூள் போட்டுட்டு அது இல்லைன்னாலும் மொளகா தூள் போட்டதுநெய் போட்டுட்டு ஆ ரெண்டு பூண்டை தட்டி போட்டுட்டு சாப்டலாங்க சாதத்துல இதெல்லாம் சின்ன வயசுல சாப்ட்டு இருக்காங்க இப் போவாத மாதிரி சாப்ட்டது இல்லைங்க
அப்படிங்களா ஆ எங்க பசங்களுளக்கு அந்த மாரி எல்லாம் குடி என் பொண்ணு அதே சமயம் பொண்ணு சாப்பிடுறாங்க நெய் நல்லா சாப்பிடறாங்க அவ அப்பா மாதிரி என் பையன் தான் கொஞ்ச அவாய்ட் பண்ரா அவ இல்லாம எப் அவளுக்கு அது மாதி ஆயிடும்டே நான் பயந்துட்டன் என்ன பண்ட்டேன் கடகட நான் எல்லாத்திலேயும் நெய் ஆட் பண்ணி கொடுக்க பழ பழகிட்டங்க நல்லா தோசை போட்டாலும் சரி ஆ எதுனா பருப்பு குழம்பு சாதம் கீரை குழம்பு இப்படி எல்லாம் செஞ்சு அதுலயும் நெய் ஊத்திிருவேன் சாம்பார் சாதம் செஞ்சாலும் அவங்க அப்பாக்கு அவங்களுக்கு தனியா நெய் போட்டு குடுத்துருவேன் இந்த மரி அவுங்க ரெண்டு பேரு நல்லா சாப்டுவாங்க நெய் ஏன்னா அவ்ளு என்ன மாத்ரியே பழகாம போயிட்டு அது கஷ்டம் ய ரொம்ப ஹெல்த்தி வேற நெய் எல்லா அவ் கொஞ்சோ வீப்பா வீக்கா வேற அதனால அட்லீஸ்ட் நெய் சாப்பிட்டாலாச்சு கொஞ்சோ ஆமாங்க உடம்பு போடு குடிக்கவில்லையா அதனால முடிஞ்ச இப்ப இருக்க அவளுக்கு நெய் குடுக் இப்ப நா இது பண்ணுவோ
இல்லிங்க நெய் சாப்ட்டா ஒடம்பு புடிக்குனு யாருங்க சொன்னது உங்களுக்கு ஒரு விஷயோ உங்களுக்கு ஒரு விஷயோ சொல்ல மா அதாவது நெய் நம்ம சூடு பண்ணி எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ ஆனா எடுக்கும் போது அதோட ப்ரசில் ஜர் என்னன்னா சூடு பண்ணிதாங்க சாப்புட்ணு சூடு பண்ணிட்டு நம்ப சாப்பாட்லியோ கொழம்புலியோ ஏதாவ்து ஊத்தி சாப்புடும்போது நம் ஒடம்புல இருக்குற கெட்ட கொழுப்பு கரையோங்க அதாவ்து குண்டா இருக்குறவுங்ளு பட் ஆகுவாங்க
ஓ அப்டிங்களா அந்த விஷய எல்லா எனக்கு தெரியாதுங்க
ஆமாங்க அதுவே நீங்க நெய்ய அ
சில பேர் வந்து டயட்டுன்ட்டுன் வந்து அந்த இப்ப காஃபில வந்து நெய் போ போட்டு குடிக்கிறன்டு நெறைய பேர் சொல்றாங்க அது கேள்விப்பட்ருக்கிங்ளா நீங்கோ
ஆ கேள்விப்பட்ருக்கங்க சுடுதண்ணில
அப்படி குடிக்கிறாங்ளா
ஆமாங்க சுடுதண்ணில நெய்ய காச்சி ஊத்தி குடிக்கணுனு சொல்லுவாங்க
சுடுதண்ணி இல்லேங்கோ சுடுதண்ணி இல்லேங்கோ காஃபிலே இப்ப போட்டு குடிக்கிறாங்கோ
நா அது கேள்விபடுலிங்க
ஆமாங்கோ இப்ப நெறையா பேரு டயட்டுக்காக காஃபில அப்படித்தாங்க குடிச்சினு இருக்காங்ளா நெறைய இப்போ அங்கங்க சொல்றாங்க கேள்விப்பட்ருக்கே நானு
ஆமாங்க அதுதா சொல்றனே ஒடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்ப நம்மளுக்கு கரைச்சி
ம் அதுதான் இப்ப நீங்க இது சொல்லும் போதுதான் எனக்கு அது திடீர் மைண்டுக்கு வந்துச்சு ஒருவேளை அந்த மாதிரி உடம்பு குறையறதுக்காக தான் வந்து அந்த மாதிரி காஃபில கலந்து குடிக்கிறதும் அது குடிக்கவே முடியாதான் இருந்தாலும் கஷ்டப்பட்டு குடிக்கிறாங்க இந்த சினி ஆக்ட்ரஸ் எல்லாம் இருக் இருப்பாங்கல்ல அவங்க வந்து பேட்டிகள் எல்லாம் சொல்றது தாங்க பார்த்தேன் இதே நிறைய பேர் சொன்னாங்க சினி ஆக்டரஸ்க்கும் இந்த சீரியல் ஆக்ட்ரஸு எல்லாமே பாத்தா அப்படி தான் பேட்டியில எல்லா சொன்னாங்க நாங்க வந்து காலையிலேயே டயட் பண்ணும் போது இந்த காஃபியில வந்து ஒரு ஸ்பூன் நெய்ய விட் கலந்து குடிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்காக நான் கேட்டேன் சுடுதண்ணில குடிக்கிறது வந்து மோஷன்ஸ் ஃப்ரீயா போகும்ன்றது சொல்லுவாங்க வயிறு ஃபிரியாகும் ம் அப்படி போட்டு குடிச்சா அப்படின் நல்லாவே சொல்லுவாங்க இது காஃபிலும் கலந்து குடிக்கிறாங்கா அவங்க அந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது சேரி
நானு நீங்க சொல்லி தாங்க கேள்வி பட்ற அத
ஆமா நீங் வேன்ணா எதுன்னா போட்டு பாரும்மோ ஒரு ஐடியாக்கு அது என்னா பெனிபி்ட்ஸ்ன் ருது நம்பளுக்கு தெரிய வரும்மு அது மாரி போட்டு குடிக்கிறாங்ளா எதுனாலா என்னா விஷ்யோ அப்டின்றது தெரியு இல்லியா அதனால வந்து ம் நைட் என்னாங்கோ செஞ்சிங்கோ தோழி
நைட்டு அதே தாங்க வெஷ்ட்டங்க
ம் நா இப்பதாங்க தோழி தோச ஊத்தின்க்குற சாம்பரு வாய்ட்டு வந்தாங்கோ எ பொண்ணு
வாங்கிட்டுன்னா பக்கத்து வீட்லியா
இல்லிங்கோ ஹோட்டல்ல அதுனால அதே வச்சு அப்டே மேனேஜ் பண்ணிட்டங்கோ
ஏங்க சாம்பார் வாங்குறத்க்கு நீங்க கறி கொழம்பா வாங்கிந்துக்லா இல்லைங்க அதுவு காஸ் குத் தா வாங் குறீங்க எதுவு காஸ் குத்துதா வா
இல்லிங்கோ அவுங்ளுக்கு அந்தே இல்லிங்கோ கறிக் கொழம்பு எங்களுக்கு வாங்கி வாங்கி போர் அடிக்ட்டா பக்த்துலே இருக்கா ஹோட்டலு அதனால கொஞ்சு எங்ளுக்கு சாம்பாரு வித்யாசமா சாப்புட்ணுன் அப்போங்கோ சாம்பாருக் போய்டுவோங்க போர் அடிக்தே
அப்போ வடகறி வாங்கிக்கோங்க ஒங்க வீட்டு எதுர்லருக்
வடகார எல்லா இவுரு எங் வீட்டுக்காருக்கு வந்து நைட்ல வேண்டா டை ஷிஷன் ஆவாது அத இதன் சொல்லுவாரு செரி என்னா வேணு ஒன்ட்ட கேட் ட சேரி அதனால வந் து சாம்பாரே வாங்கிருந்தாங்கோ இன்னிக்கி தோச போட்டுட்டு இருக்க ஈஸியாவே முற் அவுருக் மட்டு ரெண்டு சப்பாத்தி கேப்பாரு
ஒ
அதனால அவுருக் மட்டு அந்த சப்பாத்தியே தேச்சு குடுத்துட்டேன்னா அமைதிய ஆயிடுவார் அவுரு அத்னால ஆமாங்கோ எங்ளுக்கெல்லா தோச தாங்கோ நாங்க எனக் வி தெனமு நா தோசயே பண்ணி வெச்சிருவ நேத்து இந்த வேலக்கு அவுரு என்னா பண்றாரு சப் சப்பாத்தி கேட்பாருன்னு மாவல்லா பிரஞ்சிச வெச்சா திடீர்னு பூரினு கேட்டாரு வீட்ல எண்னணெயு இல்ல அப்புறோ நா இதே சாக் வெச்சு நா தப்சிடலா சப்பாத்தி செஞ்ட்லா அப்டின்னு செல்லி எப்பயோ எண்ணய இல்ல நா சப்பாத்தி மைன்ல தா இருக்கே நா சப்பாத்தி தேச்சி குடுத்துட்றே அப்டினா பரவாயில்ல நா வாங்கி வரேன்ட்டு போய் அதுக்கவே எண்ண அவ்வளோ நேரத்துக்கு வாங்கிட்டு வாங்கிட்டு வராங்க பூரிதா வேணு அப்டின்னு அப்புறோமா கடைசில உம்
சப்பாத்திய விட பூரி தாங்க ஈசி
ஈஸி தா ஓகே பட் ஆனா நா ஒரு மைண்ட் பிக்ஸ் க்ஸ் ஆயிட்டே நா சப்பாத்தி செஞ்சல்லா எல்லாமே ரெடி பண்ணி கட்டயல்ல எடுத்து வெச்சிட்டு சேரியியுது எண்ணெ இல்லாம இருந்துச்சா கடாயில எண்ணல்லா காய்ச்சி திரும்பயு அதுவு எல்லாமே எடுத்து செட்டில் பண்ணும்னா டைம் எடுக்கும் இல்ல அதனால யோசிச்ச தோழி சேரிங்க தோழி இன்னொரு கால்ல வந்து த்து நம்போ பேசலா ரொம்ப நன்றி
சேரிங்க நன்றிங்க நன்றிங்க
நன்றிங்க தோழி